ஹலோ
ஹலோ வணக்கோ
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
எப் நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க காலை வணக்கம்
ஆ காலை வணக்கம் ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க இப்பதா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலா ஹஸ்பண்ட் பசங்கள எல்லா அனுப்பிட்டு அடுத்த ரொட்டீன் ஒர்க் இருக்குல்லங்க பாத்திர கழுவணு வீட பெருக்கனு இதே வேலையா போச்சி டெய்லி
நானு அதே தாங்க அங்க போட்டு வச்ட்டு இருக்கற
ஆ செரி உங்களுக்கு மெய்டு யாரா வாராங்களா வீட்டு வேல பாக்கறக்கு ஆள்கள் யாரு
இல்லங்க இல்லங்க அந்த மாரிலா இன்னு வசதி வரலங்க வந்தா வச்சுக்க வேண்டியதா விடுங்க இன்னு அந்த அளவுக் போலங்க போயிட்டு தா இருக்கு போ உப்ப ரொம்ப ஒடம் செரியாதுக்கு போது பக்கத்துலயே நெறைய பேர் இருக்குறாங்க வேலைக்கு போறவங்க அந்த பாய் வீட்டுக்கெல்லா வேலைக்கு போய் செய்வாங்க அப்போ ரொம்ப உடம் சே இல்லன்னா ஒன் வீக் துணி தொவைக்கற்துக்கு சாமான் கழுவிடு கழுவுறதுக்கு மட் டு கூப்டுப்பே அப்ப வந்து செஞ்சிட்டு போய்டுவாங்க மத்தபடியெல்லா நம்ப நானே தா இப்ப செஞ்சுப்பே வீட்ல இருக்கறதுனால இப்ப எல்லா வேலையு நானே தாங்க செய்ற எது யாரு ஹெல்ப் பண்ற மாரில்லா இல்லங்க
செரிங்க செரிங்க செரிங்க காலைல ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கு கரெக்டா இருக்குதில்லங்க வீட்டு வேல செய்யறது ஈஸின் நெனைக்கிறாங்க
ஆமா நம்ம வேலைக்கு போம்போது கூட நல்லா நெனச்சி பாரு நா வேலைக் போய்ட்டனா கால்ல எட்டு மணிக்கே ஏ வோர்க் முடிச்சிடுவே ஆறு மணிக்கு எழுந்தனா சாப்பாடு செஞ்சிருவே டிபன் செஞ்சிருவே ப பண்ணிக்குவே ரெடி ஆயிட்டு போய்டுவே அவ்ளோதா ஈவினிங் வந்து தா வெடி வீட்ட ரெடி பண்ணுவே கொஞ்ச என்ன களஞ்சி இருந் தாவோ இல்ல என்னா கிச்சன் வேல எதுனா இருந்துச்சினா தொடைக்கிறது அதெல்லா ஈவினிங் வந்து தா செய்வே அப்டியே ஒரு நாள் முன்னினு வேலையு முடிஞ்சமாரி இருக்கு ஆனா ஆ இல்ல ஆமா வீட்ல இருந்தா இந்த வேலையே மால மாட்டேக்குதுங்க நானு பாக்கறே மா வேல போயிட்டே இருக்கு வேல காலைல டிஃபன் வேல சாத வேல செய்யறதுக்கே செரியா இருக்குங்ளா அதுக் கு மேல மதியானமா அதுக்கு மேல ஈவினிங்கா அப்றோ காபி எதுனா போட சொல்லுவாங்களா நடுவுல நடுவுல துணி தொவைக்கணுமா தண்ணி வந்துச்சுனா தண்ணி புடிக்கணுமா
இதே இதே ரொட்டீன் வேல தாங்க எப்பவுமே கால எந்ச்சக ஒரு டிஃபன் செஞ்சி ஹஸ்ப அந்த டிஃபன் ஹஸ்பண்ட்க் புடிக்கல அவருக்கு ஒரு டிஃபன் செஞ்சி பையனுக்கு லன்ச் பேக் பண்ணி இப்ப அடுத்த மதிய எனக்கு வேற சாப்பாடு செஞ்சிட்டு திரும்ப வீட பெருக்கிட்டு துணி தொவச்சிட்டு அ வீட தொடச்சிட்டு பாத்திர கழுவிட்டு நம்ம குளிச்சிட்டு உக்காறதுக்குள்ளயே மணி ஒண்ணாயிருது திரும்ப நம்ம சாப்ட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு திரும்ப உக்காந்து உக்காந்து ஒரு பத்து நிம்ஷ ஏதாவது பண்ணலா பாக்ககுள்ள மூனு ஆயிருது திரும்ப த்ரீ தேட்டிக்கு பசங்க வந்துறாங்க திரும்ப அவுங்களுக் ஏதா ஸ்நாக்ஸ் செஞ்சி குடுத்து டீ செஞ்சி குடுத்துட்டு அப்டியே செஞ்சி சாப்டுட்டு உக்காறதுக்கு சிக்ஸ் ஆயிருது திரும்ப செவன் ஓ கிளாக் திரும்ப டின்னர் திரும்ப திரும்ப வெசல் வாசிங் திரும்ப அதுக்கப்றோ ஒரு நைட் டென் ஓ கிளாக் அது இதே ரொட்டீன் ஒர்க்கா இருக்குது ஒரு ஆ ஒரு எதுக்கு பொறந்தோ என்ன செய்ய போறோங்கறதே தெரியாத அளவுக்கு கால்ல தொடங் குறோ ஈவ்னிங் நைட் முடியுது கால்ல தொடங்குறோ நைட் முடியிது இப்டியே லைப் போய்ட்ருக்குது
ம் ஆமாங்க ரொம்ப கஷ்டமாக்குது நானே இப்ப நீங்க எங்க வீட்டுக்கார கிட்ட கேட்டே முடியலப்பா எனக்கு ரொம்ப நேர நின்னுட்டு க வ கை கால்லா வலி இருக் கு பெசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் இருந்து வரலான்னு சொன்னேனா நாலு நாள் இல்லம்மா நாப்பது நாள் கூட இரு ஆனா திரும்பி வராது நாங்க எங்கன்னா இங்க வேலைக்காரி வச்சுக்கறோ
ஆ ஆ
அப்டி சொன்னாலு இப்டி ஒரு குத்தங்க அப்டி பண்ணாலு ஒரு குத்த எனா இன்னைக்கு ஒரு நாலெல்லா மாடு மாரி மழிக்க ஒரே வார்த்த தாங்க எங்க வீட்டுக்காரு என்ன இதெல்லா ஒரு வேலயா ஒரு மண் நேர செய்யற வேல நீ நாப்பது நா நாலு மண் நேரோ செஞ்சுன்னுக்கிறேன்ன வாரு ம் ம் செஞ்சாதா தெரியு அந்த வருத்தோ ஆம்பளைங்களுக்குல்லா கஷ்ட இல்ல இப்ப இல்லங்க எப்பவுமே தெரியாது ஆம்பள பசங்களுக்கு சரி சரி ஆம்பளங்களுக்கு சரி பொட்டை பசங்க தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜல வந்து நம்ம புள்ள பொறக்கும் போது கூட ஐயோ நம்ம அம்மா எவ்ளோ கடப்பட்ருப்பாங்களோ நம்ம பெத் துகிறதுக்கு அப்ப நம்ம உணர்ந்துறோ ஒரு குடும்பத்த நடத்துறதுக்கு நம்ம அப் பாம்மா இவ்ளோ கஸ்டப்பட்டாங்களன்றது ஒனந்துரோ ஆனா இந்த ஆம்பள பசங்க கல்யாண ஆயிட்டு பொண்டாட்டி வந்தாலு சரி புள்ளைங்க வந்தாலு சரி ஆஹா
என்னைக்குமே தெரியாது காலன்னு சும்மாதானே இருந்தா ஏதாவது ஒரு கி நம்ம ஏதாவது செஞ்ச அப்போ உக்காந்துந்தனா காலயில இருந்து சும்மாதான இருந்த சும்மா இருந்தேன்னு சொல்லும் போது வரும் பாருங்க எனக்கு ஒரு கோவோ
அ அதுதாங்க நேத்து ஒண்ணு நடந்துச்சுங்க எங்க பைய சின்ன பைய என்னா பண்டா இவர் வெளியூருக்கு போயிட்டுருந்தாருங்க வரல ரெண்டு நாள வெளியூர் பேங்ளூர் போயிட்டுருந்தாரு நா என்னா பண்ணே நேத்து கொழம்பு பழைய கொழம்பு இருந்துச்சு நா எங்க மாமியாரு போட்டு சாப்பு ட்டு இவனுளுக்கு முட்ட சாத கலரி குடுத்துலா சாத வடிச்சுட்டே ஒன்னே கால் ஆயிடுச்சுங்க டைம் அந்த டைம் வீடியோ கால் பண்ணிட்டாரு சாப்ட்டிங்களான்னு கேட்டாரு பாரு ஒடனே போட்டு குத்துட்டாங்க எ சின்ன பைய மா நீ எங்கனா ஊருக்கு போனா எங்களுக்கு சாப்பாடே போடுறதில்லப்பா ஒன்ர மணி ஆய கூட பாருப்பா எதுவுமே சல்லி இப்பதாப்பா வெங்காயோ கயில வச்சினுருக்காங்கோ ஆ அப்டி கிச் சனுக்கு எத்துன்னு போய்ட்டு ஒன்னுமே செய்யல பாருப்பா எல்ல பாத்திரம்லா ஃப்ரியாகது பாரு பா சாமன்ல்லா கலவுல வீடுல்லா பெருக்கல அப்டிடா எம்ட்டியா இருக்குதுன் அப்படியே வீடியோ கால்ல என்ன போட்டு குடுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்து என்ன ஆப்பறந்தா சொன்ன சேரி வேணும்ட்டே விடுறா ரெண்டு நாளைக்கு நான்னு எது செய்யறது இல்லல்ல இது எதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுக்குறீங்க நீங்க செய்ங்கடா பாக்கலாம்னா அது செய்ரத்து துப்பு இல்ல இவ ஒரு செல்லு அவ ஒரு செல்லு வச்சு வெறு ஃப்ரீ பயர் விளாடி இருக்கிறானுங்க படிக்கறது கெடையாது அது நா எதுன கேட்டன்னா என்ன போட்டு குடுத்துறானுங்கோ இதேதாங்க நடக்குது நல்லா போட்டு குடுத்து போட்டு குடுத்து வா ஆ இது நம்ம கட்ன து நம்ம கட்டனதுங்க என்ன பண்ணுதுங்க பெத்தது என்ன சொல்லுதோ அது அப்டியே கேக்குறாங்க என்னா பண்றது அ ஆ சரியல்ல வாய்சது சரியில்ல நம்மள பெத்தது சரியில்ல
என்னங்க பண்றது எ மயே ஈவினிங் அ ஈவினிங் வருவா பசங்க நா ஸ்கூல்ல படிக்கும் போது வீட்டுக்கு வந்தேன்னா மொதல்ல ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணி ஷுவ ரிமூவ் பண்ணி ராம் ரஃ பிரெஷ் ஆயிட்டு அதுக்கப்றோ உக்காருவோ இவன் நேரா பேக் கோட வந்து நேரா கிச்சனுக்குள்ள தா போவா எ பையே கிச்சன்ல போய் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க என்னமோ பட்னியா அவன ஸ்கூல்ல வந்து கால்லருந்து நைட்டு் சாயந்தரவரைக்கு பட்டினியா இருக்கும் போது இருக்கிற மாறி மதியம் அவனு பிடிச்ச லன்சு காலையில ஒரு ஸ்நாக்ஸ் து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ்சு மார்னிங் ஒரு ஜூஸ்சு அதுக்கப்றோ வாட்டர் பாட்டிலு இதெல்லா சாப்ட்ட அப்பறோ ஈவினிங் வந்து நேரா கிச்சன்க்குள்ள போயி என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டு அவ வாயிலவரது என்ன ஸ்நாக்ஸ்சு இப்டிதா பசங்க மைண்ட்டயே இல்ல நம்ம பழக்கி உட்டோம்மா இல்ல அவங்க பழகிட்டாங்ளா இல்ல இந்த டெக்க இந்த ட்ரெண்டே அப்டிதா இருக்குதா ஒண்ணுமே புரியல பட்
இப்ப யூடியூப் பாத்து நறையா ஸ்நாக்ஸ் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்களா ஈவினிங்ல வந்தா பசங்களுக்கு செஞ்சு குடுங்க லன்சு பாக்ஸ்ல இது போட்டு அனுப்புங்கன்றாங்க பார் உடனே அது பாசங்க பாத்துட்டு இது ஒரு நல்லா இந்தலன்ச் பேக் எது போட்டுக்கிறா அதாவது அவுங்க என்னா பண்றாங்களோ அதே நம்ளும் பண்ணுன்ற மாறி அது ரொட்டின் வந்துருதுங்க நாலு மணிக்கு வந்தவுட்னே என்ன இது சுடுப்போ என் சின்ன பையதாங்க ரொம்ப என்ன வயித்தெரிச்சல் கொட்டிப்பா வந்தோட்னே பஜ்ஜி சுட்டியா போயிட்டு சிம்லி செய் போ என்னா ஒன்னும் செய்ய சும்மா தண்டத்
இல்ல நா ஒரு மாறி டயர்ட்டா இருக்கே உட்னே என்ன செஞ்ச கால்லந்து சும்மா உங்க அப் பா என்ன சொல்றாங்களோ அதே மாறியே கால்லந்து சும்மாதனமா இருந்த நாங்க போன அப்றோ சும்மா தானே இருந்த
சும்மாதான இக்குற இன்னிக்கெல்லா சும்மாதான இக்கிற இன்னிக்கெல்லா படுத்து நல்லா தூங்குறியா அன்னைக்கு தா தூக்கமே வராது ரொம்ப அவ ஸ்தபட்னுருப்போ வயித்து வலியோ எதோ தல வலியோ ஏதோ ஒன்னு இருக்கு சுத்தமா தூங்கிருக்க மாட் டோ அன்னைக்குதா நல்ல தூக்கமானுவாங்க பாருங்க செம்ம பி பி ஏறும் அதும் எங்க மாமியார் பொண்ணு பொறந்தா வெயிலு உள்ள வரு மேன்றதுக்கா கசாத்திருவேன் நல்லா எப்ப பாத்தாலு கதவு சாத்திட்டு நல்லா தூங்கிட்றா இவோ இவளுக் என்னா தூக்கத்துக்கு நம்ம உள்ள என்னா பா பாடு பட்டுன்னுக்கிறோம்ன்றது அவங்களுக்கு என்ன தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியு போட்றோன்றது அவங்களுக்கு என்ன தெரியு போங்க கை கால் வலி வந்துச்சுன்னா ரெஸ் சுகர்லா இருக்கிறதுனால
உங்ளுக்கு சுகர் இருக்குதுங்களாங்க
ஆ இருக்குதுங்க ஆ கிட்டத்தட்ட ஏழு வருஷமா டாப்லெட் எடுத்துட்டு தா இருக்கே அதெல்லா அ அதுதா இப்ப கேசரி கேட்டுனுருக்காங்க எப்பிடி செய்யுறதுன்னு தெரியாத ஒக்காண்டுருக்குறே கொஞ்சோ கேசரி எப்பிடி செய்றதுன்னு மட்டும் கொஞ்சோ சொல்லுங்களே
சேரி சேரி ஆமாங்க இன்னிக்கு கூட நாங்க சாய்ந்தரம் அத்தா ஸ்நாக்ஸ் தா செய்யப் போறே ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவேன்னா வயனப் சின்ன சின்னதா கட் பண்ணி அது கிரைண்ட் பண்ணி அதோட சாரு எடுத்து வச்சிருவே
அ
சார எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறோ கொஞ்சோ பைனாப்பிள மட்டு கட் பண்ண பைனாப்பிள தனியா எடுத்து வச்சிருவே
அ
அ அதுக்கப்புறோ கொஞ்சோ நம்ம எண்ணெய இப்ப வந்து கே ரவ இது கேசரி செய்யறதுனால ரோஸ்டர் ரவைய நமக்கு கடைல கெடைக்குது இது நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வைப்போ இப்போ ரோஸ்டட் ரவையே நமக் கெடைக்குது ம் அதுக்கப்றோ என்ன பண்ணுவேன்னா அ ஃபஸ்ட்ல வந்து கோ ஒரு டவால கொஞ்சோண்டு நெய் ஊத்தி
ஆ
அதுல தண்ணிய ஊத்தி
ஆ
சுகர் போட்டு கொன் நே இது என்னோட மெத்தட்ஸ் சுகர் போ கொஞ்சோ தண்ணி ஆஃப் ஒரு டம்ளர் தண்ணி அதுக்கப்றோ நம்ம அரச்சி வெச்சிருக்கோல பைனாப்பிள் ஜூஸ் அதயு ஊத்தி நல்லா கொதிக்க உட்ருவே
ம்
அதெல்லா ஒரு கப்பு இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் அதையு போட்டு நல்லா கொதிக்க உட்டுருவே கொதிக்க வெச்சி அது நல்லா கொதிச்சி வரவு என்ன பண்ணுவே ரவையக் கொஞ்ச கொஞ்சமா ஒருக்கா போட்டு அத கிண்டிட்டே இருப்பே அது நல்ல கூழ் மாரியே இருக்கு கிண்டக் கிண்ட அதெல்லா கூட அப் அப்டி கிண்டக் கிண்ட போம்போ து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்துவே
ம்
திரும்ப அத அப்பிடி கிண்டி கிண்டி கிண்டி வந்து அத வந்து கேசரி பக்குவத்துக்கு வந்துரு வந்தப் ப ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்தப்ற என்ன பண்ணுவே நம்ம கட் பண்ணிருப்போல்ல பைனாப்பிள்
ஆ அ
அந்த க அந்த பைனாப்பிள அதுல போடுவே போட்டு அதயு சேத்து கிண்டுவே அந்த ஹீட்ல கிண்டம் போது என்னாயிரு அது கொஞ்சோ மே அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சோ மெல்ட் ஆயிரு
மெல்ட்டாயிரு அ
மெல்ட்டாயி அது நல்லா கிண்டி எடுத்துருவே கிண்டி எடுத்து தனியா வெச்சிட்டு அதுக்கப்றோ இன்னோரு சின்ன இதுல வந்து ஆ பாத்தர்த்துல நூறு கொஞ்சோ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி அப்றோ இ முந் து அ முந்திரி ஏலக்கா
ம்
அந்த திராட்சப்பழோ எல்லா போட்டு வதக்கி அந்த கேசரில போட்டு கிண்டி ஆ கொஞ்சோ ஆல்மோண்ட கொஞ்சோ கட் பண்ணி கொஞ்சோ துருவி வெச்சு அதயு மேல தூவி உட்ருவே இதுதாங்க நா செய்றது
நானு அதே மாரி தாங்க வரு ஆனா கொஞ்சோ நெய் கொஞ்சோ தூக்கலாப் போடுவங்க நானு
ஆ நா ரொம்போ நெய் ஊத்துவே நெய் இப்ப ஊத்துவே பட் ரொம்போ நெய் ஊத்த மாட்டே நெறைய பேரு கேசரி பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க நா வந்து நானு யூஸ் பண்ணுவே ஆனா நா வந்து நா வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுவே ஆரஞ்ச் யூஸ் பண்ண மாட்டே ஏனா பைனாப்பிளுக்கு வந்து எல்லோ கலர் போட்டாதா அந்த பைனாப்பிள் கேசரி மாரிருக்கு பாக்கறக்கு
அ
அதுனால இப்ப அதுக்கு எல்லோ கலர் கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு போடுவே
ஆமா நானு அதேதாங்க எல்லோ கலர் தா லைட்டா போடுவே எனக்கு மோஸ்ட்லி ரொ ம்போ இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்போ புடிக்கு இந்த அன்னாசி பழ ஃப்ளேவர் வந்து ரொம்ப புடிக்கு ஒர் சிலர் அந்த க ட்ரை நட்ஸ் நெறைய்ய போட்ருவாங்க அதுல இந்த ஆல்மண்ட் நட்டு ட்ரை ஃப்ரூட்டு நெறைய்ய போட் வுட்டா அப்டி கொ கேசரில நட்ஸ் எடுக்குற மாரி போட்டு கொட்டி வுட்ருவாங்க அதுல அந்த காஞ்ச திராட்ச வந்து மோஸ்ட்லி ஒரு சிலர் தா புடிக்கு ஒரு சிலர் புடிக்காது அது அது சாப்டவு புடிக்காது இப்ப இந்த கேஸ்ரி டேஸ்ட்டுக்கு கெடுத்துருவன் நெறைய்ய கொட்டிறதுனால இது ஓகேங்கப்பா பாதாம் கட் பண்ணி போறதுனால பாதாம் டேஸ்ட் நல்லாருக்கு அந்த கேஷ்யு நட்டு நல்லாருக்கு அதுவு நல்லாருக்கு அது ரெண்டு நல்லாதா இருக்கு ஆனா இந்த முந்திரி பருப்பு தா ரொம்ப புடிக்கு எனக்கு முந்திரி
முந்திரிப் பழ ஜாஸ்தியா போட்டோன்னா அந்த கெ அதாது திராட்சப் பழ ஜாஸ்தியா போட்டோன்னா புளிப்பு வந்துரு
ஆமா அது ஒரு சிலருக்கு தெரியுறதில்ல நெறைய கொட்டி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு டைம் வந்து
அதனால நெறையப் போடக் கூடாது அது மாரி ஏ பையனுக்கு நெறைய நட்ஸ் எல்லா போட்டா அவ அத ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க
ம்
நா அதுனால எப்போமே வந்து கிரெயின வந்து வறுத்து கொஞ்ச திருச்சு போட்ருவேங்க ஏன்னா அப் டியாது அவ ஒடம்புல சேரட்டுன்னு அவ இல்லன் நட்ஸ்ஸெல்லா ஒதுக்கிருவா ஏம் பையே அதுனால இப்டில்லா போய் இப்பிலா சில தில்லாலங்கடி மெத்தட்லா செஞ்சுதா ஏம் பையனுக்கு வந்து சில ஃபுட் எல்லா நா வந்து உள்ளத் தெரிக்கிறது
ஆமாங்க
இப்ப நீங்க கேசரி செய்யறது எப்டின் கத்துக்கிட்டீங்களா
ஆமாங்க இன்னைக்கி செஞ்சது இன்னைக்கி செஞ்சு எப்டி அசத்துறன்னு மட்டு பாத்துக்கங்க எங்க வீட்
அ செய்ங்க செய்ங்க செஞ்சு அதோட அதோட இது எப்டி இருந்ததுன் எனக்கு சொல்லுங்க
அ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி தோழி அடுத்த இணைப்புல இணைக்கலா நன்றி தோழி
நன்றி நன்றிங்க